சொல்லுங்க வணக்கம்
வணக்கம் மேம் எப்டிருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே ஆ சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
ஆ முடிச்சாச்சு
என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே
இன்னைக்கி பிரியாணி சிக்கன் பிரியாணி ம்
பிரசோ பிரசோ ப்பற
நீங்க என்ன சாப்ட்டிங்க பேவரட்ன்னு சொல்ல முடியாது வீட்டு்ல செஞ்சு சாப்ட்டாச்சு மீன் கொழம்பு தா பிடிக்கு
ஓகே
ம் ஆ எங்க ஊர்ல நல்லா கெடைக்கு
எங்க இருந்து வருது உங்களுக்கு ஃபிஷ் எல்லா
எங்களுக்கு ராமேஸ்வரம்
ராமேஸ்வரத்துல இருந்த ஓகே ஓகே ஓகே அங்கிருந்து ராமேஸ்வரம் எவ்வளோ தூரோ வரு
ம் ஒரு நாலு மணி நேரம் போலா ம் நாலு மண் நேரம் ஆகு ம் ம்
ம் ம் நா இங்கருந்து ஒரு தரம் ராமேஸ்வரம் போனோம் ரொம்ப தூரம் போயகிட்டே இருக்க மார் இருந்துச்சு இங்கருந்து
எந்த ஊரு நீங்க
நாங்க விருதுநகரு விருதுநகர்ல இருந்து ஆ யாருனே தெரியாம
இல்ல இல்ல கவனிக்கல இந்த போலியோல நின்கிட்டு இருந்தே போலியோ சொட்டு கால் பண்ணிருவோமே அப்டின்ட்டு ஆ
டிராப்ஸ் போட்டாச்சுங்களா
இந்த போட்டாச்சு போட்டாச்சு ம் பாப்பாக்கு போட்டாச்சா பாப் பா வா தம்பியா போட்ட அ செரி செரி செரி அப்பறோ சொல்லுங்க ரொம்ப தூரோ போறியனா உங்க ஊர்ல இருந்து ரொம்ப தூரோ இருக்கு அதனால
ஆ ஏன்னா இங்க இருந்து நா மதுர ரிங் ரோடு புடிச்சு ஒரே ரோடு ஸ்ட்ரெய்ட்டா போய்கிட்டே இருக்கே
பைக்ல போனியலா கார்ல போனியலா செரி செரி ஆ
நா ஐய்யோ நீங்க சொல்றத பார்த்தா மதுரையில இருந்தே நாலு மண் நேரந்தா சொல்றீங்க அப்ப எனக்கு பாருங்க எனக்கு அங்க இருந்து
இருந்து பக்க தானே நாங்க காரை துடிங் இங்க ஓ மதுரைல ரொம்ப பக் பக்கோங்க ராம்நாடு ரெண்டு மூணு மண் நேரம்ங்க அதுக்கப் றோ நீங்க நீங்க வந்தா அஞ்சு மண் நேரோ அ
எங்களுக்கு அது நாலு மண் நேரத்துக்கு மூணு மண் நேரம் பக்கோதானே ரோடு் நல்லா இருக்கும்ல உங்களுக் கு ஆ பைபாஸ் ஆ பிரச்சனையா இருக் காது ம்
நல்லார் இந்தந்த ரோடு
ராமேஸ்வரா போயிட்டு ச இது தனுஷ்கோடி போயிட்டு வந்தீகலா
ஆ தனுஷ்கோடி போயிட்டு தா வந்தோ எங்க தாத்தாவுக்கு அப்பாவோட அப்பாவுக்கு அந்த இது கெடைக்காதுன்ட்டு இருன்ச்சு
செரி செரி ம்
ட்டு அங்க போய் சாமி கும்டுட்டு கரச்ட்டு
ம் செரி செரி செரி அப்றோ நீங்க என்ன சாப்ட்டிய சொல்லவே இல்ல
இன்னைக்கு நா ஒரு ஃபங்க்ஷன் வீடு மேம் அதா செரின்ட்டு போய்ட்டு இன்னைக்கி இது போட் இருந்தாங்க சரக்கு வீடு
ஆ
செரின்ட்டு போய்ட்டு அங்க இது சாப்டுட் ஆ கறி சாப்பாடு
செரி செரி செரி ஃபேமிலியோட போனியலா நீங்க மட்டு சிங்களாவா
நானு என் ஒய்ஃப் தா போனோ
செரி செரி ஆ அப்ப இன்னைக்கி ச லீவு தான இன்னைக்கி சண்டே நாளையில இருந்து ஒர்க்கு ஆரம்பிக்கணு ம்
திங்கக்கிழம
செரி செரி நல்லா உழைப்பாளி போலையே தம்பி நீங்க அ அ இவ்ரு ஆ பரவால எங்கு ஏதாது ஒன் பண்ணி பா லைஃப்ல இப்பதே பொழச்சா தான நம்ம பிள்ளேள் சேத்து வைக்க முடியு எங்களுக்லா வயசாயி பேய்ருச்சு நாங்களா இப்பத லவ் பண்றோ நீங்கள எப் இப்பவே கெளம்பிருங்க அதுவும ஆம்பள பையனா பாவந்த அ
ஒரு ஆம்பள பையனா வேற வழியே சாய்ஸே கெடையாது
கெடையாது கேள்விகள் அனைத்தும் கல்யாணோன் ஆயிட்டா சுமைகள் எறக்கி வைக்க போறோ ம் ஹொவ் ஹய் ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல வேலைக் பறாங்களா செரி செரி ம் வாம பிள்ளைய பாத்துக்கறளவுக்கு இருக்கட்டு ம் கொழந்த ஆமா கண்டிப்பா ஓ இருக் க்கணும் ஒரு அஞ்சு வயசாக அம்மா இருக்கன் பகத்ல அ
கொஞ்ச நே முடிச்ட்டு அப்றோ அப்டி இது இது டீச்சர் ட்ரெய்னிங்லா முடிச்டாங்க
சேரி செரி
டீச்சர் மாரி எதா வேலைக் சேத்து வுட்டுட்டு இங்க லோக்கல்ல எதாப் பாத்துட்டு அப்டே இருக்க வேண்டிதா
ம் எல்லாரு எ டீச்சர் வேலதாங் பெட்ருன்னே முடிவு பண்ணியாச் சு அதாம் பிள்ளேளியும் பாத்துகிட்டு ஆம்மா லீவுக்கு லீவுங் கெடைக்கு
ஆமா இந்த அவுங்களுக்கு ஸ்கூல் பசங்ளுக் லீவுனா அவுங்ளுக்கு லீவு
ஆமா ரெண்டாது பிள்ளையும் பக்கத்துலருந்து ஒரே ஸ்கூல்ல சேத்து வுட்டா பிள்ளையும் பக்கத்துலே பாத்துக்கலா அ அ பிரச்சன இல்ல ஆமா மா மா ம் அப்றோ வெளில எங்யாம் போய்ருவீளா வீக்கெண்ட்
அப்பல்லாம் போறதுகுலா டைமில்ல
அ அ அ
வீக்கெண்ட்டாச்சினா மே மேக்சிமம் எதா சாப்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்றோ
அ எப்படா ரு அலஞ்சிகிட்டே மார்கெட்டிங் ஒர்க் மாரி அலஞ்சிகிட்டே இருக்க மாரி இருக்குது இ எப்படா ரெஸ்ட் எடுப் போன் ருக்குமோ
ஆமா இதுதா வந்துட்டு எனக்கு வந்துட்டு சனி ஞாயிர்னா கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்லான் தோணு ஆனா அவுங்களுக்கு சனி ஞாயிர்னா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவுங்க வெளியப் போனுன் தோணுன்னு ரெண்டுத்துக்கு நடு இதுலதா சண்டையே வரது
கண்டிப்பா அவுளும் பாவந்தானே ஒரளவு
ஆட்டுகலேக்
புரிஞ்சுகிட்ருந்தா சுமூத்தா போயிரு லைஃப்பு
ஆ சொல்லுங்க
சேர் செர் அப்ற காலைல என்ன டிஃபனு கரெக்டா கேக்கற ரெண்டேரா இட்லி சாம்பாரு ம் நீங்க விருந்துகார வீட்ல சாப்டீலா இல்ல வீட் ட்ல சாப்டு போய்
காலைல சாப்டத்தா காலைல சா அங்க போய் சாப்டத்தா கால்ல டென் தேர்டி கிட்ட போனோ டென் தேர்ட்டிக்கு அங்க சாப்பாடு போட ஆரமிச்டாங்க செரி நா போய் சாப்டு வந்தாச்சு எனக்கு இப்ப வரைக்கு சாப்ட ஒடேப் பசிக்கில அப்டே அதுவே ஒரு மாரி
அது விருந்து வீட்ல சாப்டாலே ஒரு மாரி தேமாருக் கொண்டு மாரி வரு அ அம்மா அம்மா அ
அளதா இது வேற
உங்க இதுல ரேட்டிஸ் அலா நெறைய வெப்பாகளா சாப்பாடு வெரைட்டிஸ் அலா இல்ல ஒருக் கறிக்கொழம்பு மீ அ அ அ அப்டிதான்னா அ அ
அங்க வந்துட்டு இன்னைக்கு என்னனு வச்சாங்கனா சாப்பாடு சுக்கா அப்றோ வந்துட்டு மட்டன் கொழம்பு அப்றோ வந்துட்டு சிஸ்டி ஃபைவு அப்றோ வந்துட்டு ஒரு ஸ்வீட்டு அவ்ளதா
ஓ செரி
ரொம்ப சிம்ப்புளா முடிச்சுடுஆங்க
ம் எங்களுக்கு எக்ஸ்ட்டா முட் முட்ட ஒப்பாய்ங்க மீன்னு பொரியல் மீன் கொழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாரி வெச்சுட்டு ஒரு சொலுவாக எல்லா ஒரு ரெண்டு மூணு இது எக்ஸ்ட்டா இருக்
எல்லா ஒண்ணு ரொம் ஒரு ரொம்ப வித்தியாசோ அப்படின்னா பொரியல்ல உள்ளக்கெழங்கு வெப்பாங்க தெகட்டாம இருக்காக உள்ளக்கெழங்க கொஞ்சொ பாங்க இங்கெ உள்ளக்கெழங்க வந்துட்டு ஒண்டறத்துக்காக மத்தபடி கொஞ்சோண்டு ந்த அ ஊறுகா மரித்து கொஞ்சோண்டு வெப்பாங்க
சேரி சரி விருதுநகர் மாவட்டதன ந்த சதுரகிரி உங்களுக்கு பொயிருக்கீகளா
சதுரகிரி மதுரை மாவட்டம் அது இங்க இதுல வந்துட் டீக்கள்ளுப்பட்டி அங்குட்டு வந்துரும் அது ம் போனத்ல நா போனதுல்ல ஆ
சேரி சேரி ம் உங்க ஊரு மலை பிரதேசம் மாரிருக்குமா எப்புடி
இல்ல இல்ல நம்ம ஊரு மலை பிரதேசங் கெடையாது நம்ம இதுக் அவுட்டர் நா இங்குட்டு எங்க தாத் தா தா ஒருதா மலைப்பிரதேசம் பக்கத் க்லே மலஇருக்கூ நாங்கலா அங்க பொங்களுக்குல்லா போனோ அப்பின்னா
ஆ
அப்பி நல்லா சுத்தி பாத்துட்டு மழல்லா ஏறிட்டு
அ
ம் நல்லாருக்கு
சேரி சேரி சேரி அப் நா வந்திருக்கே ரெண்டாட்ட ஒரு ரெண்டு வர்ஷொ வந்துருக்குகோ சதுரஹிரி ஏறி மல ஏறி எறங்கியாச்சு இந்த வர்ஷொ பதினேழாம் தேதி போணு ம் இங்க இருந்து மதுர வந்துட்டு மது ரெல்லெந்து ஒர் செட்டியார் வீட்ல கூட்டிட்டு போவாஹ அவங்களே பஸ்டபுடிச்சு எல்லா செலவு அங்க ஆபீஸ் ஸ்டாப் எ எங் வீட்டுல பண்றாங்க அவுக ஆபீஸ்டாப் எல்லாரு போவாக அதுல பெயிற்றது நல்லாருக்கு அந்த ட்ரக்ககிங்க ஆ பண்ணுவோ வாங்க ஃபேமிலியோட வாங்கன் சொன்னே கண்டிப்பா அ ஆ சேர் தம்பி அப்புற பாப்பா பேரு என்ன
பேரு வந்துட்டு இது பண்ணிதா சொல்லணுமா அனா
இன்ன வக்கலையா அ ஓக்கே ஓக்கே வக்கலையா சேர் சேர் சேர் சேர்
வேற என்ன மேம் நைட்டு் என்ன டின்னரு அதே பிரியாணிதானா நைட் நைட் அதே இதுன்னாரு பிரியாணி தானா இல்ல வேற ஒண்
இல்ல இல்ல அதெல்லா சாப்புட மாட்ட எங்க வீட்டுல நேரத்துக் ஒண்ணு பண்ணணு தோசமாவுருக்கு இல்லைன்னா அந்த கிரேவி இருந்துச்சுனா சப்பாத்தி போட சொல்லுவாக ஆ அதா வெரைட்டியா சொல்லிருவாக நம்மதா செய்யணூ போயி
அத சொல்லுங்க செய்யறது தான கஷ்டொ செய்யறது அத விட நம் பாத்தரத்துக் கழுவுறது அதவிட பெரிய
அதோட கஷ்டோ கழுவிட்டு எல்லா வேலயும்
இல்ல இங்க தனியா இருக்கப்ப நான் அப்ப சமைப்பே நானு எனக்கு சமைக்கிறது ரொம்ப புடிக்கும்
ஆ ஆம்
எ பாத்தர கழுவரது தான் எனக் இரி டேடியா இருக்கா என்ன சுத்தமா அப்டி இரு செய்தான் எனக்கு ஐயோ ரொம்பவே மோசோ அதுக்கான்டி சமையல் பண்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிரு எனக்கு பட் ஆனா சமயல் பண்றன்னா நான் பொறுமையா பண்ணுவே நல்லா இது பண்ணி பண்ணுவ நானு
எஜிகேஷன் எல்லா எங்க முடிச்சீங்க உங்க ஊர்லயேவா
கோயம்பத்தூர்லே முடிச்சிட்டேன் நானு
கோயம்பத்தூரு செரி செரி செரி எந்த காலேஜ் கோயம்புத்தூரு நம்ம அந்த சைடு காரங்க எந்த காலேஜி நல்லாருக்கு ஆ எல்லா காலேஜுமே இ நல்லா இருக்கோ
அது மார்க் எவ்ளோ எடுத்திருக்காங்க கட் ஆஃபு
இல்ல இந்த வருஷம்தா டென்த்து நேது டுவெல்த்து
டுவெல்த் முடிச்சு போறாங்களா ஓகே ஓகே அதான் அங்க நல்ல காலேஜ்னா பிஎஸ்சி பிஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு கோயம்பத்தூர் இன்ஸ்டிவ்ட் ஆப் டெக்னாலஜி சிஎ சொல்லுவாங்க அது நல்லா இருக்கும் குமுர குரு காலேஜ்ன் ஒன்னு இருக்கு அது நல்லா இருக்கும்
உம்
தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்னு இருக்கு அங்கதா நா படிச்சது அதுவும் நல்லாதா இருக்கு சோ இதுதான் வந்து ஓரளவு பெஸ்டான காலேஜ் அங்க பழைய காலேஜ் அது நா படிக்கிறப்பய முப்பத்தஞ்சு வருஷம் ஆன காலேஜ்
ம் என் மகம் இன்ஜினியரிங்கே வேணாங்குறாளே ம் ஆமா
நல்லது தான் அப்டின்னா நீங்க என்ன பண்ங்கன்னா ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி எடுக்க சொல்லிடுங்க எ பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி எடுத்து
அவ பயோ மேக்ஸ் இல்ல எடுத்திருக்கா
பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்களா
உம் அது என்ன பண்றது சரி பாப்போ படிச்சு முடிச்சு மார்க் எடுக்கட்டோ அதுக்கப்பறோ
ஆ
ஆ அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல ஆ நம்பலா படிக்கப்போ படிக்க இத இத நம்ம பணம் கட்டுறதே நம்ம அவுங்க என்ன படிக்கணுனு ஆச ஆ எல்லாருமே எ வீட் இப்ப ஒராள் இன்ஜினியரா இருக்கறாங்க அதனால வேலக் வேலைக்கே புடிக்காம
இப்ப அப்பிடித்தாங்க இப்ப நாங்க படிக்கிறப்பல்லா ரொம்பவே நாங்க படிக்கிறப்பயே அப்பா அப்டி அந்த மாரி இப்பெல்லாம் இப்ப கொறஞ்சுருச்சி நெனைக்கிற எனக் தெரிஞ்சி இன்ஜினியரிங் படிக்கறவங்களா
ம்
அப்பெல்லா மொதுமொதுமொதுன்னு அவ்ளோ பேரு ஒரு பேச்சுக்கு ஆ
உம்
செரி ஓகே மேம் ஏ சின்ன வேல இருக்கு நான் முடிச்சுட்டு கூப்பற மேம் தேங்க்யூ மேம்
ஆல்வேஸ் ஏ